ஹலோ
ஆ சொல்லுங்கப்பா ஆ என்ன காலைல என்ன பண்ணீங்க?
என்னத்த பெரிய ரொட்டீன் னு இருந்துது. ஆனா பட் ஸ் டிஸ்டபர்ன்சா இருந்துது ஆ மே பி வந்து பீரியட்ஸ் டைமுன்னு சிம்பிளா
ம் ம் ம் ம்
சு பின்னாடி இருக்க செடிங் நம்மகிட்ட மரத்துல இருந்து
ஓகே ஓகே
முருங்க சரி நாலு முருங்க காயப்போ அ பொடலங்கா கொஞ்சோ இது போட்டு கொஞ் சின்னதா ஒரு பொரியல் மாரி பண்ணிட்டு ரொம்ப குட்டி நெறைய தேங்கா தேங்கா போட்டா சு சுத்தமா புடிக்காது அதனால ஒரு பொரியல முடிச்சிட்டு அ பொரியல் தொட்டுக்கலாம்ல அப்டின்னு தே ஸ்கூலுக்கு வந்து இத குடுத்து
விட்டுட்டு மாம் பிளேட்டு ஈவினிங் இங்க வந்து நட்ஸ் மட்டும் குடுத்துருக்கன் இன்னதுக்கி சாப்பாடு வைக்கல வீடு கூட்டல அப்டியே உக்காந்துருக்கேன் ஃப்ளட்ஜுடா இன்னும் வேலையில இறங்க ல நீங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டீங் களா என்ன
எனக்கு வந்து இவுங்க அப்பா வந்து செவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு கிளம்பிருவாங்க மார்னிங்கு சோ நம்ம வந்து ஃபைவ் ஓ கிளாக் எந்திரிப்போம் எந்திரிச்சிட்டு ஃபைவ் தேர்ட்டிக்கு பசங்க இவுங்க அப்பா எல்லாரு வந்து க்ரௌண்டுக்கு போவாங்க போயிட்டு கேம்ஸ் அத முடிச்சுட்டு ஏழு மணிக்கு வருவாங்க அதுக்குள்ள நான் வந்து சமைச்சிமைச்சு ரெடி ஆகிடுறது ஆமாம் கட்டி வச்சுடுறது அப்புறம் பசங்கள கிளப்புறது அது இதுன்ட்டு இன்னைக்கி நா சிம்பிளா தான் செஞ்சேன் இன்னைக்கி உருள கிழங்கு உருளகிழங்கின்னாங்க ஐய் அப்பா சரி உருளைக்கிழங்கு இல்லங்க அத தான் ஃப்ரையி பசங்களுக்கு தயிர் சாதம் உருளக்கிழங்கு தா ஆம்மா சிம்பிளா தா இன்னைக்கு ஒன்னும் பெருசா செய்யல அ மார்னிங் இட்லி சாம்பாரு அவ்ளோ தா அ ஸ்னாக்ஸ் க்கு போமோ கிரானைட் வச்சு விட்டாச்சி அதனால இன்னைக்கி ரொம்ப ரிஸ்க்கு எடுத்து எல்லா பெரிய சமையல் எல்லா இல்ல அதனால ஃப்ரீயா அப்றோ அவுங்க அப்பா போனதுக்கப்புறம் பசங்கள கிளப்பி நா ஒரு எயிட் போர்டி பைவ்க்கு கிளம்புவோம் ஸ்கூலுக்கு போயிட்டு விட்டுட்டு ஆமா அ ஸ்கூல்ல விட்டுட்டு அதான் ஜஸ்ட்ட் ஸ்கூல்ல விட்டுட்டு இப்ப தா வந்து உக்காந்து உங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன் இனிமே தா வீடு என்னென்னன்னு பாக்கணும் வீடய்யே கண்ண தெறிந்து பாக்கணும் ஆமா ஆ ந
ஓ ஸ்கூலுக்கு நீங்களே கூட்டிட்டு போய் விட்டுருவி ங்களா
ஆமா காலையில நா கொண்டு போய் விடுவேன் ஆ ஈவ்னிங் வந்து ப பஸ்ல வந்துருவாங்க ஈவ்னிங்னா நா மூணு மணி கிளம் பனும் ஆமா மூன்றரைக்கு ஸ்கூல் ஓவர் ஆ கும் அது கொஞ்ச அந்த வெயிலா இருக்குதா வெயில நம்ம வெயில போயிட்டு பசங்களா இந்த வெயில்ல வரணும் சோ ஈவ்னிங் வந்து பஸ்ல வந்துருவாங்க நாலு மணிக்கு வீட்டுக்கு வந்துருவாங்க ம் சோ அதனால ஒன் வே மட்டும் அரேஞ்ச் பண்ணியாச்சு ஆ
ம் ஓகே ஓகே
நீங்க பாஸ் ப பையன எப்டி உடுவிங்க
பசங்க அ ஸ்கூல் பஸ் தான்டா
அ இங்க கிரவுண் ஆ ஓகேப்பா ஓகேப்பா இங்க பிசிக்கல் எஜுகேஷன் அ இருக்குதுல இங்க காலேஜ்ல அங்க சார் வந்து ஃப்ரீயாகவே எடுக்கறாங்க குட்டி பசங்க ஒரு நூறு பசங்க இருப்பாங்க பசங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்லா குடுப்பாரு சும்மா ரன்னிங்கு ஜம்பிங்கு டனலு அந்த மாரிலா குடுப்பாரு மார்னிங்பா கரெக்டா ஃபைதேட்டிக்கு இவுங் எந்திரிப்பாங்க ஃபைவ் ஃபாட்டி ஃபைவ்க்கு போயிருவாங்க அங்க போயிட்டு ஒரு செவன் ஓ கிளாக் வரிக்கு இருக்கு அங்க அத முடிச்சுட்டு இவுங்க அப்பா ஜஸ்ட் வாக்கிங் போவாங்க அது வரைக்கு இந்த சைடுல போயிட்டு பசங்களக் கூட்டிட்டு வந்துருவாங்க ம் ஆமா அது சும்மா அது ஒரு இதுதான பசங்களுக்கு
தியான ரொட் டின்டா
ம் ஆமா ஆக்சுலா வந்து இது இப் இப்பதா ஒரு டென் டேஸாதா இது விட்டுட்டு இருக்க ம் ம்ம் ம் ம் ம்
எ
ஆ முன்னாடி பேட்மிட்டன் போயிட்
வேற எது உண்டு வெயிட்டு க்ளாஸ் பொண்ணு
ம் அதா பேட்மிட்டன் போயிட்டு இருந்தாங்க அது க் இப்போ கம்ஃர்டபுளா இல்ல பசங்க கொஞ்சோ நறைய பேர் வல்ல அவங்க வேற எடத்துல மாத்திட்டாங்க வேற கொஞ்சோ தூரமா மாத்திட்டாங்க ம்ச் சோ நமக்கு கிட் டக்க இருக்கணுன் சொல்லிட்டு இப்ப இதுலஸ் விட்டாச்சு மாத் த்தி விட்டாச்சு ம்
ம் பயிடா இருக்குணுன்டா பசங் ளுக்கு ஒரு ரொட்டின் ஒண்ணு குடுத்துட்டோன்னு வெச்சுக்கோங்களே அதுங்க வந் த அத அழகா புடுத்துட்டா நமக்குதா இப் இப்ப வளர்ந்து பண்ணணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ஹார்மோன் பராப்ளம் இருக்கு
யோகா பண்ண பட் எனக் கண்ட அந்த ஸ்டார்ட் பண்றதுக்கே பயமாரு க்கு எங்க அது வலிச்சுருமா நம்ப
ம் ம் ம்
தப்பா அந்த மார்லா நறய பயருக் கு நமக்கு ஒருத்தங்க துணைக்கி இருக்காங்க ஒருத்தங்க டீச் பண்றாங்க சொல்லி குடு சொட்டோனா வளரவ நீங்க யோகாலா பண்ணுவி ங்களா
ம் இல்லபா இல்லபா யோகாலா பண்றதில்ல ஜஸ்ட் நா என்னா பண்ணுவேனா சும்மா ஸ்ரச்சஸ் மட்டு பண்றது ஈவ்னிங் ஆமா ஒரு சும்மா டென் மினிட்ஸ்சு ஏதாது பண்ணுவே ஆ அவ்ளதா ஜஸ்ட் வாக்கிங் போவே அவ்ளதா
ஜும்மா டான்ஸ்சு
சொல்லுங்கப்பா ஜும்பா டான்ஸ் வந்து என் சிஸ்டர் போறா ஏ என் சிஸ்டர் போறா அவப்போறா அவ கொஞ்ச கொஞ்ச சொல்லுவா இந்த மார்லா பண்ணுப்பா இந்த மாதிரி பண்ணு இந்த மாதிரி பண்ணு அப்டின் சொல்லும் அது கொஞ்ச சொல்றத கேட்டு கேட்டு அப்பப்ப அப்ப ப்போ செய்வேன் அவளதான் ஆ
ம் ம்
உம் சொல்லுங்க ஹலோ ஆ இப்
பண்ணுவ இப்பந்து ரெண்டு யோகா ஃபஸ்ட்ட் கராத்தக்கு அனுப்பலாம்னு வச்சிருந்தேன்டா அனுப்பவும் செஞ்சேன் ஒன் மந்த் ட்டுகவன அப்பற இது வந்து அ ரொம்ப கேஷ்வலா எடுத்துக்கறா அதல்லா த்தும் ஆ ஒரு இ இன்னு வந்து ஒரு சின்சியாரிட்டி இல்ல ஒரு எஃப் போட்டுல்ல ஜஸ்ட் லைக் தட் கத்து க்குதே தவிர ஒரு எஃபர்ட் போட்டு கத்துக்க மாட்டேங்குது சோ அப்ப இன்ன கொஞ்ச அவனுக்கு அந்த வெவர வரட்
அததா அதுதா இல்ல இல்ல நீங்க வெவர வரட்டுன்லா வெ யிட் பண்ண தேவையில்ல யூ கே ஜி லயே சேக்கறாங்க பசங்கள எல்லாத்துலயுமே வந்து பாத்திங்கன்னா அப்டிதா பசங்க வந்து கொஞ்ச ஜாலியா இப்ப போவாங்க யூ கே ஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டல்லா இப்பலா கொஞ்ச ஜாலியா போறப்ப நீங்க விட்ருங்க. நீங்க வெவரோ வந்து அவே போமாட்டா அதுக்கப்புறலா நீங்க தப்பு
இல்ல வெவரோ இந்த சென்ஸ் அவ ஓவர் நாட் டி ஓகேயா அந்த டிசிப்ளின் மே யார்னாலயு கொண்டுட்டு வரவே முடியமா ட்டிங்குது ரொம்ப ரொம்ப நா ட்டியா இரு க்கராண்டா ஆ வெளையாட்டுத்தன இருக்கா நம் நம்ம ஒண்ண எதுக்காக கத்துக்கறோ அதுக்கு நம்ம என்ன எஃபர்ட் போட்றோ அது இன்னு கொழந்தைக்கு புரியல அவன பொறுத்தவரைக்கு ஜாலியா இருக்
அது அப்டிதாம்ப்பா ஏப்பா அது கொழந்தப்பா அப்டி ஆ ஆமா ஆமா கொழந்தனா அப்பிடிதாம்ப்பா இருக்கு ஆ. அ இப்ப ஏன் பொண்ணே வந்து சிக்ஸ்த் படிக்கிறா ஆ லெவன் ஆ ச்சு ஏஜு இ ன்னுமே அ என்னம்மா என்ன எந்திரிக்க சொல்றீங்க அவ போறதுக்கே மு அழுதுட்டுதா போவா எந்திரிக்கணுமா பண்ணணுமா அப்டின்ட்டு இது பண்ணிட்டே இருப்பா அவளுக்கே இன்னு அந்த ஒரு இது வரல இன்னு இந்த கொழந்தையாவே இருக்குதே அப்டின் சொல்றது.
நானு ஸ்டெப் பை ஸ்டெப் கொண்டுட்டு வர்லா ஏன்னா நா நெறயா வந்து ஸ்கூல்ல ஃபேஸ் பண்ணிட்டே அதனால நாட்டி நாட்டி நாட்டி சொல்ற பேச்சு கேக்க மாட்டேங்றா. ஒரு எடத்துல உக்கார மாட் டேங்கறா ஆ அந்த பர் ரொம்ப வந்து ஹை ப்பர் ஆக்டிவா இருக்கா இந்த மாதிரி நெறைய நா கேட்டே. சோ ஃபஷ்ட்டு திங் என்னோடது எ ன்ன இருந்தது துன்னா நா ஒக்காருன்னா அவ மொதல்ல ஒக்காரனு.
ம் ம் ம்
அந்த டிசிப்ளின் மொதல்ல நா கொண்டுட்டு வரணுன்னு நெனைச்சே. சோ அவனுக்காகதா டியூஷன் எடுக்குற மாரி நா இப்ப டியூஷன் ஸ்டார்ட் பண்ணுனதே. மத்த பசங்க படிக்கு உக்காரும்போது அதுவு உக்காருது. மொதல்ல எல்லா கெஞ்சு கெஞ்சுனு கெஞ்சனு உக்கா உக்காரு உக்காரு உக்காரும்போது உச்சான்னுவா வயிறு வலி ன்னுவா பசிக்குதுன்னுவா ஆ எனக்கு வேர்க்குதுன்னுவா படுத்துக்கிட்டு படிக்கிட்டான்னுவா அவ் அவர் எ ப்படின்னா அத நம்ம டிஸ்கிரைபே பண்ண முடியாதுடா. அந்த அளவுக்கு உங்கள என் னல்லா பண்ணி வெறி ஏத்த முடியுமோ கோவப்படுத்த முடி யுமோ அது எல்லா பண்ணு அது அஞ்சு நிமிஷத்துல சரி பாத்தே ஒன்னைய உக்கார வைக்கணுன்னா நா மொதல்ல மிஸ்ஸா இருந்து நா மொதல்ல லேர்ன் பண் ணனுன் ட்டு நா டியூஷன் எடுக்க ஸ்டாட் பண்ணிட்டே இப்ப ஆறு மணிக்கி தானா அதுவு புக் எடுத்துட்டு வந்து பேசாம உக்காருது. ஒரு டிசிப்ளின் வந்துருச்சா ஒரு ஃபோர் மந்த்ஸ் போகட்டு. உக்காருனா உக்காரணு இந்த டைமுக்கு முடிக்கணுன்னா முடிக்கணு. நம்ம மத்தவங்கள சொல்ல முடியாதுல்லடா நம்ம பிள்ளைய நம்மதான கொண்ட்டு வரணு அவங்க கிவ் அப் பண்ணலா இல்லைங்க அவ சொன்னா கேக்க மாட்டேங்கிறாங்கன்னு அவங்க கிவ் அப் பண்லா நம்ம கிவ் அப் பண்ண முடியாதல்ல? அதனால இது இப்ப இ ப்ப வரட்டு ஒ ரு ஒரு இதுக்கு வரட்டு அப்புற நா உன்ன கராத்தே அனுப்புறே அப் போ உன்ன நா வந்து வெளில எங்கயாது கூட்டு போறே காம்படீஷ ன் வந்தா இப்ப ஜஸ்ட் லைக் தட் நா உன்ன அனுப் ப முடியாது அப்பிடின்ட்டே. ஓகேன்று
ம் ம் ம் ஓகே ஓகே ஆமா எல்லாரு அப்ப பசங்களுக்காகதா நம்ம யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொன்னா என்ன செய்யறது என்ன செய்யறதுன்னு யோசிச்சிட்டே இருக்கிறது நானுமே அந்த அந்த மாரி ரீசன்லாதா நா டியூஷ ன் எடுத்தது ஏன் தம்பிக்காகதா. ஆமா நானு ஈவினிங் டியூஷன் எடுப்பே. அவ அதா டியூஷன் எடுக்கும்போது இப்ப சேந்து படிக்கிறாங்க இல்லாட்டினா டிவி போட்டுட்டு டிவியிலயே ரெண்டு பேரும் டிவி உக்காந்துட்டு அந்த ஒரு ப பன்ச்சுவாலிட்டியா அந்த டயத்துக்கு படிக்கணு முடிக்கணுங்கறது இல்லாம எப்போ வேண்ணா டிவி பாத்துக்கலா எப்போ வேண்ணா எழுதிக்கலா அப்டி இருப்பானுங்கல்ல ஸோ இப்போ டியூஷன்ல அதா டியூஷன் வந்துட்டாங்க வாங்க அப்டின்னு சொல்லி என் எல்லாரு சேந்து உக்காருங்க உக்காந்து படிச்சுட்டு எல்லாரு கெளம்பும் போது கெளம்பணு எட்டு மணிக்குதா முடிக்கணு அப்டின்ட்டு
என்ன ஒரு டிராபேக் காகுதுன்னா யூஸ்வலா நாங்க செவன் தேர்ட்டிக்கு சா ப்டுவோமா இப்ப கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து பசங்க போறதுக்கே செவன் ஃபார்டி ஃபைவ்க்கு மேல பண்றாங்க அப்போ இவ் வுங்களுக் கு வந்து டின்னர் டைம் ரொம்ப லேட் ஆகு து தூங் பெட் டைம் வந்து இன்னு லேட் ஆகுதுரா ஒம்போதரை ஆயிடு தூங்கறது
ம் ம் ம் ம் ம்
காலைல அ எழுந்திரிக்க கஷ்டப்ப
ம் ம் ம் ம்
கொஞ்ச மாத்தணு எல்லாமே இப்பதாண்டா கொஞ்ச கொஞ்சமா மாத்திட்டு வரே ஓகேடா. ம்